எழுதுங்களா
வணக்கம்
வணக்கம்
என்ன பண்றீங்க ஆ
சும்மாதா
தூங்கி எழுந்தாச்சா
ஆ
தூங்கி எழுந்தாச்சா
உம் நேத்து வேற நேம்ல காம்ச்ச மாரி இருந்தது
நேத்து வேற நேம் கொஞ்ச மாரி இருந்துச்சா
ஆமா
அ வேற நேத்து என்ன மேம் கோன்ச்சி
அச்சோ எதோ நேம் காமிச்சது ‌ஆனா தினேஷ் ஒன்னுமே காமிக்கல
ஓ இப்ப எதுவு காட்லையா
இப்ப வந்து தினேஷ் ஜீனு காமிக்குது
ஓகே ஓகே
ய நேம் காம்ச்சிதா
ஆ காட்டுது காட்டுது
ஆ ஓகே ஓகே
இப்பதா தூங்கி எழுதிங்களா ய லேட்டா
இல்ல இல்ல சேவேன் ஓ கிளாக்கே எழுந்துட்டேன் இல்ல இல்ல ஏழு மணிக்கு வந்துட்டா இன்னிக்கு ஷட்டவுனு
சேர் சூப்பர்
சா சார்ஜுலா போட்டு
அதுகுல்லா ஜாலியா நியர் பண்லா ரெண்டூர் அடியு ஏணி
புரியல
கரண்ட் வர வரைக்கு ஜாலிய இருப்பிங்க போலயே
ஜாலியா இருட்டாட்ட இருக்குது
வெறுப்பாருக்குமே
வெருப்பாவா ஒரு மூவி பாத்துட்டு இருந்தே
ஓ ஓ என்ன மூவீ
அதிரெடினு
அதிரெடி
ஆமா அது ரெடி கேரளா கேரளா கேரளா மூவி இப்போ மலயாள மூவி இது பாதி பாத்துன்னுருந்தே கரண்டு ஆப்பாயி
என்ன கான்செப்ட்ல போது
அது இதோ ஸ்கூல் ல்லு சீ காலேஜ் அது மாரி
கிரைம் கில்லரா இல்ல
இல்லே இப்பதான் பாக்குறேனே மூவி அத ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருந்தேன் சீனு
நல்லா இருந்துச்சா கொஞ்சமாச்சு ஸ்டார்டிங்ல ஓகே லவ் ஸ்டோரி மாதிரியா
அது தெரியல படம் பாக்க பாக்கதான் தெரியும் அது என்னா கதைன்னு
ஓ ஓகே ஓகே
ஸ்டார்டிங்லயே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க
ஓ நீங்க மூவி பாப்பீங்களா நெறைய
உ ஹும் ஃபஸ்ட் பாத்துட்டு இருந்தேன் இப்ப வந்து இல்லே அவ்வளவா இல்லே
ஆஹ் ஓகே ஓகே
நீங்க
நான் எப்பவும் பாப்போ டெய்லியும் பாப்பேன் மூவி வீட்லதா இருக்கேன் எந்த மூவி பாக்குறதுனே தெரியல எல்லா மூவி பாத்துட்னா வெறுப்பா இருக்கு நான் மோஸ்டா
புரோகிராம் பாத்துட்டு இருக்கீங்களா
ட்ராகனா
பிரேமம்
பிரேமமெல்லா எப்பவோ பாத்தாச்சு
உம்
பிரேமம் பிரேமல்லூ நெறைய மூவி கேரளாமூவி வந்தாலே பாத் வேனா அதுக் கொஞ்ச நாளா கேரளாவு
ஆமா இதும் அதேதான் மலையாள மூவிதான்
ஓ ஓகே
அது ரென்டுயுனா ஆமா இப்பதா ரிலீஸ்ஸான மூவி
ஓ ஓகே அப்னா பாத்தறலாம் மிஸ்டர் எக்ஸ் பாத்தீங்களா
நெக்ஸ்ட்
எக்ஸ்
இல்லே இல்லெ
நல்லாருக்கும் அந்த மூவி யார்து தெரியும்மா ஆரியாஇல்லெ அவனோடது
ஆஹ்
நல்லாருகும் இது எந்த கான்செப்ட் எப்டினா ஆஹ் ஐய்யோ அந்த ச ச ஸ்பையா இருப்பாங்கல்ல நம்மளோட நாட்டுலெ
ஆஹ்
அந்த மாரி அவுங் வந்து ஏஜென்ட் மாரி நம்ம நாட்டுக்கு அந்த கான்செப்ட் பை வந்து எவ்ளோ முக்கியோ அப்டீன் சொல்ட்டு க ஒரு கத மாறி அது ஏனா யாருக்கு தெரியாதுல பையிலாயிருக்காங்களா அப்டில்லா உண்மயா
உம்
அந்த கான்சப்ட் எடுத்துர்காங்க இப்பொ நல்லார்க்கு எல்லாமே ஆக்சன் அந்த மாரிதா
உம் நல்ல அசேந்த கருப்பு மூவி தா பாத்தே அப்போ வந்து செமஸ்டெரு எக் பாத்து
ஓ கருப்பு மூவி மோதனு சமஸ்டர் எக்ஸாமா உங்களுக்
சமெஸ்டர் எக்ஸாம் பொய்ன்ருக்கு நா வந்து நா வந்து மூவி வந்து அப் ப்பதா வந்து டவுன்லோட் பண்ணே இதுல மொபைல்ல டவுன்லோட் பண்ணி பாத்
ஓ ராமூ தேட்டர்ல பாத்துருப்பா சிட்டி சென்ட்ர்ல
நா கூப்ட்டே எங்க வீட்ல எங்க அப்ம்மா வந்து டீசண்டா சொல்ட்டாங்க ஒன்னானா ஒரு ஒரு வாரத்துல போன்ல வந்துற போது நீங்க ஏத்திட்ட பாக்க போறீங்க அப்டீன்ட்டாங்க நா ஒரு ரெண் நால்ல வந்துரு போல இருக்குன்டு இருந்தே எப்டி ஆமா
என்ன போனு
நத்திங் டூ ப்ரூ
ஓ நத்திங் டூ ப்ரோவா
ஆமா
ஓகே ஓகே எவ்ளோ தேர்ட்டியா
டொன்ட்டி
டொண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் இருக்குமா
ஆஹ் டொண்ட்டி டொண்ட்டி
ஆ ஒகே ஒகே இப்பதா வாங்னீங்களா ரீசென்டா ஒரு மன்ந்து இருக்குமா
உம் ஒரு மன்த்லா இருக்காது
கம்மியா இருக்குமா
த்ரீ மந்த் இது மாரிக்கு
த்ரீ மன்த்தா
கருப்பு நல்லாதான் இருந்துச்சு
ஆர் ஜே பாலாஜி இதுல மூக்குத்தி அம்மனோட ச்சு இந்த வருஷோ மேல இதுவா இருக்கு இதாவது கருப்ப சாமிவச்சு இது மூக்கூத்தி அம்மன்
ஆமா ஆமா நல்லாதான் இருக்கு ஆனா
இருந்தா எப்டி இருக்குன்னு
உம் உம் அந்த கோட்டு அப்புறம் அந்த அந்த இதுவும் இல்ல ஒரு இடத்து உள்ள கூட்டிட்டு போவோல்ல கருப்ப சாமி வரும்போது உள்ள ஃபுல்லா ரெட்டா இருக்கும் செமயா இருக்கும்
உம் ஆமா ஆமா அது
ஸ்கீரின்ல செமயாந்துச்சு ஆமா ஆமா தார்லல் வேல்டு
அதாவது அந்த சாமி வந்து அங்க இந்து இங்க வரா மாரி அப்புற இந்த எள்ளு ஹால் நரக் நர்கம் அதே மாரி ஒரு கான்செப்ட்
நல்லாதா இருந்துச்சு தேட்டர்ல பாக்கறத்துக்கும் இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த
ஆஹ் அதான் நெறைய பேரு சாமி வந்துச்சுல்லாம் பாத்தேன்
நா கூட பாத்தேன் சாமி வந்து சாங் நல்லா இருந்துச்சு மியூசுக்கும் நல்லா இருந்துச்சு சாய அவனோட இதுதான இது
சாயா ஆமா சொல்லு சாயா அபினயா அக்கா நான் ஆஹ் நான் வந்து ஏன்னா இந்த மூவினு நென்ச்சே ச் நான் இது மூக்குத்தி அம்மன் மாரியே இருக்குனு நெனைக்கல ச ஏதோ ஒரு மூவி நென்ச்சே ஆனா அப்பயும் ஒரு டவுட் என்னடா கற்பசாமி இருக்கு ஒரு ஒரு வெர்ஷன்ல வந்து சூர்யன் இருக்கறாரு என்னா கான்செப்ட் கான்சப்ட்னே தெர் லயே அப்டின்னு நெனச்சுனுருந்தேன்
உம்
உள்ள போதா டோட்டல் ஆப்போசிட்டாயிருச்சு மூவியே
ஆமா ஆமா அப்புற ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு மூவிலாம்
ஆமா
சவுண்ட் எஃபெக்ட்லா நல்லா இருந்துச்சு
உம் இது நான் தேட்ரு பிரிண்ட் பாத்ததுனால அவ்ளோ வந்து இதுவா இல்ல
அட்ரு பண்ணி பாத்தீங்ளா
ஆம்மா நம்
தேட்ரு ப்ரின்டு வந்து கொஞ்ச பிளர்ரா தெரிய மாரி இருக்கும் சிட்டில பாத்தா கொஞ்சோ நார் க்ளியரா நம்ம தேட்ரு ப்ரின்ட ஏத்த மாட்ட போய் வெய் பண்ணி பொறுமையா அத எப்போ ரிலீஸ் ஆவுதோ அப்பதா ஏத்டுவேன் அப்புனே
சரி எல்லாம் போட்டுன்னே இருந்தாங் இல்ல எல்லாமே போட்ருந்தாங்க செரி எப்டிதா இருக்து இந்த மூவீ அப்டின்னு பாக்குற டயத்துல
ஓ
அத நா இன்ன அந்த மூவி பாக்கல செரி இந்த மூவிதா து பாத்தனே
அப்றோ வேற எந்த மூ பாத்தீங்க ரீசன்ட்டா
ரீசன்ட்டா இந்த மூவிதா பாத்தங் இதுக்கு முன்னாடி ம்ஹ்ம் இப்போ மூவி போட்ருந்தா அதுக்குள்ளயு வந்து கரண்ட் ஆஃபாய்ட்ச்சு
ஓ துரேந்தர்
ம் துரேந்தர் பாத்த அது வந்து இந்த இல்ல இல்ல ஒண்ணுதா பாத்த அதா மூவி ரிவியூவாதா பாத்த
ஓ
ரிவியூ அந்த யூட்யூப் சேனல்ல சொல்வாங்ளே அதுவே ஒன்னவர் சொல்லியிருந்தாங்க அதுலதா பாத்த கததா கேட்ட மூவியா போய் பாக்கல
மூவியா பாத்ருந்தா நல்லா பாருங்ள ஏத்தி
இந்தரவ வச்சாங்க வீட்ல கரெக்ட்டா மீன் கொழம்பு சாப்புர்றோ அவ அங்க கொஞ்சோ ப்ளேட் போட்டுட்டு அறுத்துன்னு இருக்குறா அப்டியே மாத்திட்டாங்க என்னது சாப்டும்போதா எப்பீங்களா அப்டின்னு
ஓஹோ ஃபோன்ல நீங்களே தனியா பாக்கலா லவ் போன்ல ஏத்தி இல்லல்ல இது தா டூல்லா இன்னு கொஞ்சோ இதுவா இருக்கு எப்டி சொல் றதுனா ம் பேட்வட்ஸ்ல வரு அதுல
ஆ
ஃபேமிலியா பாக்கமுடியாது
அப்டி
அதா செமையா இருக்கு மூவிஸ் ஃபுல்லா த்ரில்லிங்கா இருக்கு
ம் வண்டி நல்லதா இருந்தது வண்டி நல்லதா இருந்தது
நல்லாதான் இருக்கும்
டூல அந்த பொண்ணுக்கு வந்து கொழந்த பொறந்துருமா இல்ல ஃபேம்லி ஆயிடுவாங்ளா அவ்ங்க
பொற்ந்துரு பொற்ந்துரு பொறந்துரு
எதோ ஒரு ஷார்ட்ஸுல பாத்தன் நெனக்குற ஃபேம்லியா இந்த இதா அந்த ஈர் வந்து அழுதாரு ஃபோன் பேசினே இருக்கும்போது ஏன்ச் திஞ்சு ஈரோ எந்துருவாரா செகண்டுல
ஈரோ எந்துருவாரா
இல்ல நா கேக்குற ஏன்னா நா பாத்தது ஒரு ஸ்டாட்லதா பாத்த அ பைய அதாவ்து அந்த மூணு பேருக்கு வந்து ஃபேம்லி ஆயிட்டாங்க போல எனக் தெஞ்சி கொழந்த பொறந்துரு நெனக்கிற ஷாட்லதா பாத்த அது நா ஸ்வைப் பண்ட்ட
ஒ ஒ
வெப் சீரிஸ் பாப்பிங்ளா சரி சார்
அண்ணிமிலாம் பாப்பா
அனாரட்டோ
நரோட்டோலா பார்த்து முடிச்சுட்டேன்
பாத்துட்டீங்களா நான் வந்து அந்த அசமேசைன் அந்த இறந்தது அதோட எடுத்து வச்சவதான் அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் இல்ல அது
ஓ கிளாஸி இருக்கீங்கலா நீங்க இன்னும்
ஆ ஷிப்புடன் சிப்புணன் வந்து சிப்புடன்ல வந்து அந்த அசும சி்சி வந்து இறந்துருவாருல
ஓ ஆசமாசச்ச ஓகே ஓகே
அதுல நின்னுடேன் அதுலயே நின்னவதான் ஒண்ணு ஒண்ணு அதை தாண்டி ஒன்னும் ஒண்ணு பாக்கல
நான் ஒரு இ இப்ப லாஸ்டா தமிழ் டப் முடிச்சாங்களே த்ரீ எதோ சம்திங் த்ரீ ஹன்டனன் நைன் ஓ அந்த பாத்து விட மாட்றாங்க ஏதோ என்ன ப்ராப்ளம் தெர்ல்ல
அப்படின்னா என் தம்பி வந்து என்னான் சொல்லிட்டான் நீ ரிவீவ்ல பார்த்து முடிச்சுடு எல்லாத்தையும் அப்படின்னுட்டான் ரிவீவ்ல எங்க ரீல்ஸ்லயே வந்து ஃபுல் கான்செப்ட வந்து ஒரு ஒரு கிளிப்ஸ்லயே பாத்துடுறேன் அதுக்கப்புறம் பார்கதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது எனக்கு
ஓ ஆனா அது தொடர்ந்து அப்படியே விட்டானா செம்மையாருக்கும் தொடர்ந்து பாக்க அப்பிடி விடாம ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு சொழி வுட்டு தாயப்டி
பாக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடும்
ஆமா எப்பயும்
இன்ஸ்டா ரீல்ஸ்லே வந்து
ஆமா நானும் இன்ஸ்டா ரீல்ஸ்ல முக்கா பாதி பாத்தேன்
ஆமா ஒரு ந்த ஒரு இது பாக்கறோமா அதனாலேஈ இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போது எதுக்கு நம்ம பாத்துக்குன்னு
ம் அது எப்ப நடக்க மாட்டே தான் வெயிட் பண்றே அதுக்கு
ஆ இதுக்கப்பறமா ஜிராய இருந்துடுவாரு இது மாரி இறந்துருவாரு அவுங்க எடுத்தருவாங்க
ஆ ஜெனா ட்டி ச்சா சமயா இருக்கு இட்டாச்சிட்டு எத்து செமயா இருக்கு
இட்டாச்சி இட்டாஜி டெத் நா பாக்ல ஜ நா அந்த அளவுக்கு எல்லாமே ரீல்ஸ் லதா பாத்த எதுவுமே நா போய் இதுவா போய் பாக்கல
ஓ
எபிசோடாவே பாக்கல நா எ எ எப்பிஸ் ம் எப் எப்டி சொன்னா அதுமா செ செய்யா ஆ அந்த ஓ சாசுகே வந்து சாவச்சிர்வானா
ஆமா ஆனா இவ இட்டாச்
ஆனா ரிவெஞ்ச் எடுக்றது யாரு எடுப் பானே சாஸுகே அந்த கைய வந்து ஓ
அவ பே டான்சு
ஆ கைய வந்து வெட் டி அவன அப்டியே நடக்க வுட்டு போன் அப்டே நடக்க வுட்டு போவா ஆ
ம் நல்லாருக்கு அந்த சீனு வேறென்ன மூவி பாப்பிங்க நீங்க ச்சி வேறென்ன அனிமி
அனிமி நரோட்டா மட்டுந்தா பாத்த அதுக்கப்பறோ ஸ்பைஃப் ஃபேம்லி என்னமோ ஒண்ணு குட்டிக்கொழந்த இருக்குமே
அது தெர்லியே